பேசறது கேக்
எனக்கு நல்லா கேக்குது ஒங்ளுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது நா நீங்க வந்து டென் ரெகுலரா வந்து சேரீ கட்டியே நா நா பாக்றே ஒங்ளுக்கு சேரீ கட்றதுனா அவ்ளோ புடிக்குமா
ஆ எனக்கு புடிக்கு ஆனா அதுதா இப்ப கம்ஃபர்டபிளா இல்லயே நம்ம ஸ்கூலுக்கு போறோ வறோ பிக் பண்ண போறோ வறோ எதோ ஒரு நாள் அந்த மாதிரி தா நல்லா இருக்கு
ஆ இந்த இப்ப மோஸ்ட்லி லேடிஸ் பாத்தா ஒரு லெக்கின்ஸ் அதுக்கான மேச்சிங்கா ஒரு டாப்ஸு ஒரு குர்த்திஸ் இப்ப என் நா சுடிதார் குட வந்து அவுட்டேட்டடா ஆன மாரி நா ஃபீல் பண்றே இப்ப குர்தாஸ் பேரசோஸ் இல்லனா குர்த்திஸ் வித் லெக்கீன்ஸு இல்ல ஜீன்ஸ் பேண்ட் வித்து ஷார்ட் குர்த்தீஸ் இத மார் தா நெறைய லேடிஸ் பிரிஃபர் பண்றாங்க சேரிங்ற ஒரு அழகே நம்மலா தொலச்சிட்டமோனு நா நெனக்கிறே
ஆமா சேரீ வந்து எதாது ஃபங்க்ஷனுக்கோ ஃபெஸ்டிவல்ஸ்க்கோ அந்த மாதிரி தா வருது ஆனா வந்து இப்போ எல்லா ஃப்ரீயா இருக்கணுனு தா லெக்கின் கூட வந்து இப்ப அந்த அளவுக்கு இல்ல நீங்க சொல்ல மாரி பிளாசோ அப்றோ ஷட் கட் பேண்ட்டு அந்த மாதிரிதா கொஞ்ச ஃப்ரீயா எதிர்பாக்குறாங்க அ அந்த மாதிரிதா இப்ப பொயிட்ருக்கு அந்த லாங் ஸ்கர்ட்டு அந்த மாதிரி ஸ்கர்ட்டு அ டாப்ஸு ஷார்ட் டாப்ஸு அந்த மாதிரி தா போட்றாங்க அதுதா கொஞ்ச கம்ஃபர்டபிளா இருக்கு இது இப்போ
ஆனா நீங்க நம் ப்பா நம்ம அம்மாக்கள் நம்ம பாட்டி அவங்க யாருக்குமே வந்து எந்த இது ரெகுலர் யூஸ் க்கு அவங்க ஒர்க் பண்ணா கூட அவங்க வந்து ச சுடிதார் பக்கலா போல அவங்களா டே டு டே வந்து சேரி தா வியர் பண்ட்டு ஆனா இப்ப நமக்கு வந்து வீட்ல இருந்தா நைட்டி போட்றோ வெளியில போனா வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இந்மாரி பேலசோஸ் போட்றோ நம்ம ஏ அந்த கம்ஃபர்டபிள மாத்திக்கிட்டோ இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம மாறிட்டோன் நம்ம நீங்க நெனக்கிறீங்களா
கண்டிப்பா அம்மலா இது வரைக்குமே சேரீ தா எப்பவுமே சேரீ தா டெய்லி சேரி கட்டுவாங்க அதுல அவங்க செய்யாத வேலயே கெடயாது அவங்க வந்து அன்கம்ஃபர் டபுளாலா ஃபீல் பண்ணது கெடயாது ஆனா நமக்கு வந்து எப்டி இருக்குன்னா ஐயோ இத கட்டிட்டு எப்புட்றா வண் டி ஓட்றது அப்டிங்கற மாதிரி இருக்கு அது சின்னதுல இருந்தே நமக்கு அப்டி இல்லல்ல நம்ம நா குட்டில இருந்தே அந்த சுடி அது மாரி நீங்க சொன்ன மாரி சுடிதார்லா இப்ப அவுடேட்டடாயிடுச்சி அதெல்லா யாருமே இப்ப போறதில்ல எல்லாமே ரெடிமேட் டாப் தா இப்ப டெய்லர்ஸ்க்குமே வேல கம்மியான மாரி இருக்கு சுடிதார்லா யாருமே அந்த அளவுக்கு தச்சி போட்றதே கெடயாது எனக்கு தெரிஞ்சி இங்க நா பாக்றதே இல்ல
ஆனா எனக்குலா வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்து அது அழகா அதுல வந்து நெறைய ஒர்க் பண்ணி நம்ம கையால அதுல அட்டாச்மெண்ட் நெறைய இத பண்ணி அது தச்சி போட்ட அவ்ளோ லுக்கா இருக்குமோ அப்டினு அந்த ரெடிமேட் டிரெஸ்ஸஷ் எடுத்து போட்றத விட குர்த்திஸ் இப்ப அந்த சுடிதார் ஆ அந்த காலேஜ் தெல்லா இதுதா விருமுனோ ஆனா இப்ப போனா ந ஒரு கடக்கி போனமா ஒரு குர்த்தி ஒரு ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்தமா ஒரு அ லெகின்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்கு எடுத்தோமா அத ஒரு லெகன்ஸ் எடுத்தா போது நாலஞ்சு குர்த்திக்கு நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்லானா அப்டிங்ற இது மாரி ஆய்டுச்சு இல்ல இப்ப
ஆமா அப்டித்தா ஆயிடுச்சு இப்போ எல்லாமே அப்டிதா ஆயிடுச்சு
ச சாரிங்றது ஏதோ ஒரு அக்கேஷன் ஒ ஃப் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே இப்ப நம்ம பசங்களுக்கே அத விரும்ப மாட்டேங்குறாங்க பசங்களே பாத்திங்கன்னா ஒரு எனக்கு ஒரு ட்ராக் பேண்ட் நைட் பேண்ட் மாரி போட்டோமா அதுக்கு மேல ஒரு டீஷர்ட் போட்டோமா அது போதுமா எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே வேண்டா எனக்கு வந்து இந்த கோட்ட எடுக்காதீங்க அது மாதிரி ஜிகு ஜிகுன்னு குர்தாஸ் எடுக்காதீங்க பைஜாமாஸ்ல்லா லேடிஸ் போட்ற ட்ரெஸ் அதெல்லா எனக்கு அறவே வேணா பசங்க அது ரொம்பவே அவாய்ட் பண்றாங்க அது புல் இது வேண்டா எனக்கு
பையனுக்கெல்லா எடுத்து வச்சுட்டு போடவே மாட்டேங்கிறா அந்த பைஜாமா செட் டெல்லா போட்றதே கெடையாது எ பொண்ணு இந்த பட்டு பவாடல்லா ஐயோ அம்மா குத்துதுமா இதெல்லா வேண்டாமா எனக்கு அப்டி ஒரு நல்ல அப்போ பொண்ணுங்கல்லா வந்து இந்த ஃப்ராக் எல்லா பாத்தாலே நல்ல டிஃப்ரண்ட் டிப்ரெண்டா ஒவ்வொன்னனு ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாக்கவே அழகா இருக்குமக்ஷ நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த ஒரு நாள் மட்டுதா போடுவாங்க அடுத்த நாள் அது போட்றதே கெடையாது
ம் எங்க வீட்ல பெட்டியில பசங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸூனே ரெண்டு பெட்டி இருக்கு ஃபுல்லா டரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஒன் டே வியர் மட்டு பண்ணிட்டு ஒரு மேரேஜ்னா அதுக்காக எடுத்துக்குறோ அதுக்காக போட்டுக்குறோ அதுக்குன்னே ரெண்டு இருக்கு அது அடுத்தவங்ளுக்கு குடுக்கவு மனசு வரல நம்ளு யூஸ் பண்ல சைஸு அடுத்த சைஸ் போட்றதுக்கு பத்த மாட்டேங்குது அதே மாரியே நறைய ட்ரெஸ் வச்சிருக்கே இது அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் இருந்தாலு அவுங்களுக்கு குடுக்கலா அப்டின்னாலு அப்டி நமக்கு வழி கெடையாது வீட்டு ஒன்னோ ரெண்டோ தா இருக்கு அப்டியே ஒரு பைய ஒரு ப பொண்ணு இருந்தா அது இன்னு மோசோ இவுங்களுக்கு எடுக்குற அவுங்களுக்கு போட முடியாது அவுங்களுக்கு எடுக்றத இங்க போட முடியாது இப்ப பெரிய பையனுக்கு எடுத்துருந்தா சின்ன பையனுக்கு போட்டச்சு நம்ம கொஞ்சோ அஜஸ்ட் பண்ண இது கொ யூஸ் பண்ட்டோ அப்டின்னு மனச கொஞ்சோ திருப்தி படுத்திக்லா அது ஒரு பொய்னோ பையனோ இருந்தா ரொம்ப கஷ்டோனு நெனைக்கிறே நானு
ஆமா
நீங்க எ உங்க வீட்ல எப்டி பையனோ ஒரு பொ பசங்க வச்சிருக்கீங்ளா நீங்க டிரெஸ்ஸஸ்ல எடுத் த்தாத என்ன பண்ணுவீங்க யாருக்கு குடுப்பீங்க உங்ளுக்கு வேண்டாதத
இங்க வந்து ம் நீங்க சொல்ற மாரி எ பொண்ணு பெரியவ எ பைய சின்னவ அவுங்களுக்கு டிரெஸ் எடுத்தா அப்டியேதா இருக்கு அந்த அந்த சின்ன வயசுல எடுத்த டிரெஸ் எல்லா குத்துது குத்துது குத்துதுன்னே அந்த ட்ராக் பேண்ட்டு லெக் கினு டாப் அவ்ளோதா இவுங்க இப்போ நம்மளாது சுடிதாரு இந்த மாரி நீங்க சொல்ற மாரி குர் த்திஸ் அந்த மாரி யூஸ் பண்றோ இவுங்க பெருசாயி வரு போதெல்லா வெறு டீ ஷர்டு இது மட்டுதா இருக்கு க்கும் போல இருக்கு வேற எதுமே இருக்காது போலருக்குது
அதுதா ஈஸி டு வியர் ஈஸி டு க க அவுங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அது கம்ஃபர்ட்னஸ் குடுக்குது அப்டின்னு நா ஃபீல் பண்றே ஏனா சுடிதார் போட்டா இங்க இங்க தள்ளுது இங்க தள்ளுது அத பிரிச்சு பிரிச்சு இழுத்து உட்ணு காத்துல பறக்குது ஒரு டீ ஷர்ட் போட்டோனா ஒரு கம்ஃபர்ட்டபுள் லுக் அழகாவு இருக்காங்க மெலிசாவு இருக்கு அவங்களுக்கு அப்டின் நா நெனைக்கிற அதுனாலதா அவுங்க அத ரொம்ப விரும்புறாங்களோ இன்ஸ்சடப் சேரீஸ் இந்த ட்ரெடிஷ்னல் டிரெஸ்ஸஸ்க்கு பதிலா
ஆமா அவங்களுக்கு இப்ப இருந்தே நம்ம எப்டி அம்மாங்க எல்லா சேரீ கட்டிருந்தாங்க நம்ம எல்லா சுடிதாருக்கு மாற்ணு அப்புறோ ஆ டாப்ஸ்ஸு போட்டுட்டு அந்த மாதிரி வந்தோ இப்ப இவங்க எல்லா வந்து இப்ப இருந்தே டீ ஷட்டு டிரேக்கு அந்த மாதிரி வந்துட்டாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு ட்ரெண்ட் ஆகு அப்டின்னா ஆ அந்த காலத்துல நம் படத்துல பாத்துருப்போ இந்த பட்டியலா பேண்ட்லாம் போட்டுருந்தாங்கன்னு அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பட்டியல்லா பேண்ட்லா ட்ரெண்டுல இருந்து ச்சு அதுக்கப்புறம் போயிடுச்சு அந்த மாதிரி சுடிதார் அப் அப்டிங்கிறது அப்ப அவங்களுக்கு வருமோ என்னமோ ட்ரெண்டா
அது கூட இருக்கலா பின்னாடி ஏன்னா இப்ப ஒரு ஒரு நம்ம வந்து உணவு பாத்துக்கிட்டோன்னா அதுல ஃபஸ்ட்டு சிறுதானியங்கள் நம்ம ஒதுக் குனோ இப்ப மறுபடியு அது வந்து பூமாக ஆரம்பிக்குது அத மாரி ஒவ்வொரு இதுலியு இப்ப டிரெஸ்ஸஸ் வந்து சேரீஸ் அவுடேட்டடு ஆச்சு வவ் வவ் குருத் தீஸ் வந்துச்சு ஆனா மறுபடியு சேரீஸ் வந்து நறையா பேர் விரும்புறாங்க நறைய டைப் ஆஃப் சேரீஸ் வந்து வந்துட்ருக் க்குன் நெனைக்கிற இந்த காஞ்சிபுரம் சில்க்ஸ்லா பா
போயி அந்த பொட்டிக் பொட்டிக் பொட்டிக்னு அந்த நறையா சேரீஸ்ஸ சேரீ எல்லாம் பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆனா இவுங்க கட் கட்றதெல்லா வந்து எதோ ஒரு அ பங்ஷன்னா அந்த மாதிரிதா கட்ட முடியும் போல இருக்கு அந்த மாதிரிதா எல்லாமே இருக்கு நறையா பேர் சேரீ எதுல இன்ஸ்டாகிராமுல ஃபேஸ்புக்ல எதுல பாத்தாலு இந்த சேரீ அந்த சேரீ அப்டி இருக்கு இந்த சேரீ என்னென்னமோ பேரெல்லா வந்துருக்கு அந்த கல்யாணி காட்டனு அந்த மாதிரி அ என்னென்னமோ அந்த என்ன என்ன செட்டி நாடா என்னென்னமோ என்னென்னமோ சொல்றாங்க எனக் ஒண்ணுமே தெரியல
நீங்க சுடிதார் குர்த்திஸ் போனா நமக் கம்ஃபோர்டபுளா இருக்கு ஆனாஸ் சேரீன் ஒன்னு கட்டிட்டு போனாதான அது கம்பீரோனு ஒன்னு குடுக்குது நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாப் வந்து சுடிதார் போட்டு போயி அவுங்க வேல பாக் க்குறத்துக்கு அந்த சேரீ கட்டிட் போயி கம்பீரமா உக்காறதுக்கு ஒரு நல்ல வித்தியாசோ இருக்கு இல்லயா
ஆமா ஆ நீங்க சொல்றது கரெக்ட் தா அப்ப இப்போ எங்க எங்க ஏரியால இருக்க ஸ்கூல்ஸ்ல ஸ்டாப்ஸ்னா டீச்சர்ஸ்னா சேரீ கட்டிட்டு போனு அதா டீச்சர்னாலே காட்டன் சேரீ கொட அந்த மாதிரி நாங்க பாத்தோ ஆனா இப்ப வந்து அவுங்க எல்லாருமே சுடிலதா வராங்க யாருமே சேரீல இருக்குறதுல்ல
இப்ப அவுங்களுக்கு அது வந்து கொஞ்சோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுனால அது மாத் திகிட்டாங்ளா என்னன் தெர்ல ஆனா ஒரு கமெண்ட் நமக்கு எது குடுக்குது ஒரு கலெக்டர் வராங்கன்னா அந்த ஒரு சேரீல வர லுக்கூ அவுங்க சுடிதார்ல வந்தா அவுங்க ஒ இஸ் குரூப்பா அமாங்த குரூப் அ ஒரு இது மார் ரி ஆயிடுவாங்க இல்லயா பீப்புள்ல ஒருத்தங்க நம்மல்ல ஒருத்தங்க மாரி தெரிவாங்க தனியா தெரிய மாட்டாங்க ஒரு கலக் டர்ங்க மாரி ரைட்டா
ஆமா
அந்த சேரீல வரமோதுதா அவுங்களுக்கு அந்த ஒரு கம்பீரம் குடுக்குது அ அதே அதனால தா மறுபடி ட்ரெடிஷன்ஸ் திரும்பி வருதோ அப்டினு நா ஃபீல் பண்ற இந்த சுடிதார் காலோபோயி அடுத்த டிஷர்ட் காலம் போயி மறுபுடியு சாரீஸ்கான காலம் வருமோ வெளிநாட்டு பயணிகள்லா கூட நெறைய இங்கேருந்து சாரீஸ் வாங்கிட்டு போறதா நா கேள்வி பட்ற வர டூரிஸ்ட்சேல்லா
ஆமா சாரீஸ்சல்லா நெறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க நெறையவே போகுது ஆனா நம்ம ஊருக்கு வந்து அம் எப்டி சொல்றது சாரி மேல ஆச இருக்கு ஆனா இல்ல அப்டிதா இருக்கு
ஒ இருக்கு ஆனா இல்லங்க
ம் ஆமா சாரீ கட்டணுனு ஆச இருக்கு ஆனா இப்ப கட்ட முடியாது எனக்கு எந்த வேலயு இல்லாம நா வண்டி ஓட்ட முடியாத டைம்ல வண்டி ஓட்ட மாட் ட்டே அப்டின் தெரியிற டைம்ல தா நா கட்டுவே அப்டி எனக்கு
நம நானு அத ஒத்துக்ற நம்ம அம்மாக்கள்லா லர்னிங்கு நம்மதா இப்ப நெறைய வண்டில போறோ கா பெண்கள் வந்து வண்டி ஓட் ட்றாங்க கார்ரு ஓட்றாங்க ஏ ஏரோப்ளனே ஓட்றாங்க அந்த காலத்துலலா பெண்களோட இது வந்து டீ ஒரு ஜாப்னா டீதட் டீச்சர் ஜாப்ஸ் அதுக்கு அந்த சாரீ பொருத்தமா இருந்துது அவுங் கட்டிகிட்டு போனாங்க இல்ல முக்காவாசி பேரு வீட்லதா இருந்தாங்க இப்போ வந்து பெண்கள் முன்னேற முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு காலத்துனால இதுவு இந்த மாறிடுச்சோ
ஆமா நீங்க சொன்ன மாதிரி எங்க நாங்க ஸ்கூல் போம்போதல்லா எங்களுக்கு ஆட்டோதா நாங்க சிக்ஸ்த் வரைக்கு எங்கல ஆட்டோல தா விட்டாங்க அதுக்கு அப்பறமேட்டு வந்து ஆ நாங்க சைக்கிள்ல போக ஆரம்மிச்ட்டோ அவுங் அவுங்க ஸ்கூலுக்கு ஆனா அம்மாங்கல்லா வீட்ல தா இருப்பாங்க அந்த டைம்க்கு வெளிய வந்து நிப்பாங்க இன்னு காணுமே காணுமேனு வெளிய வெயிட் பண்ணிட்ருப்பாங்க அம்மாங்க அந்தளவுக்கு எங்கேயுமே போனதில்ல அ எங்க அம்மால்லா எங்கேமே போனதுல்ல காணோனு தேடிட்டு வருவாங்க வெளிய போனா அம்மா கூடவே சுத்திட்ருந்த கால தா ஆனா இப்ப வந்து எ ப்டினா நம்ம தா போணு வெளிய நம்ம தா பசங்கள கூப்ட போணு கடைக்கு போனு அங்க போனு இங்க போனு இவங்களுக்கு டிராயிங்கா ஏதாவ்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கா எல்லாத்துக்கு நம்மதா வெளிய போணுமா இருக்குது இவங்கள எல்லா கிளாஸ்கும் கூட்டிட்டு போறது டியூஷன் கூட்டிட்டு போறது ஹிந்தி கிளஸ் கூட்டிட்டு போறது டான்ஸ் கிளாஸ்லேற்ந்து எல்லாத்துக்குமே நா தா போற அப்ப நம்ளோட கம்ஃப்ட்ட தா நம்ம பாப்போ
ஒ நம்ப நம்ப கம்ஃபர்ட்டுக்காக நம்போ பாரம்பரிய உடைய விடுத்து நம்ம கம்ஃபர்ட்டா என்ன தோணுதோ அத உத்திக்கிறோன் ந நெனக்கிற எனக்கு இன்னொரு அழைப்பு ஒண்ணு வருது அத நா பாத்துட்டு வந்துர ஒரு
ஓகே